ஹலோ கேட்குதுங்களா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ம் ஆ கேட்குதுங்க சொல்லுங்க நீங்க தீபாவளியப் அ ஆ நல்லா இருக்கேங்க
வீட்டு்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ம் நல்லா இருக்காங்கங்க
சாப்பிட்டீங்களா
ம் இப்போதா சாப்டேங்க
என்ன சாப்பாடு
தேங்கா சாப்பாடு
தேங்க சாதம்மா
உம் தேங்கா சாதோ
தேங்கா சாதோம்னா தேங்கவ திருவி செய்வாங்களே அந்த மாரி தானே
ஆ அந்த மாரி தா
வேற ஆ தொட்டுக்கா
தொட்டுக்கைனா இது வாழக்கா பொரியல்
ஆ நீங்க தா சமைச்சீங்ளா
ஆ நா தா சமைச்சேங்க நாங்க த இருக்கே அத நா தா சமைக்க முடியு
இல்ல இல்ல ஒர் வேல ஜாயிண்ட் ஃபேமலியா இருக்குமொன் கேட்டே
ஆ இல்ல இல்ல இல்ல ஜாயின் ஃபேம்மிலி இல்லங்க
செரி செரி
தனியா தா இருக்கோ சோ அதனால நா தா சமைக்கணு
ஒங்க பசங்க எல்லா
பசங்க தூங்கிட்டு இருக்காங்கங்க
சேரி சேரி சிஸ்டர் சின்ன பசங்களா
உம் சின்ன பசங்க
ரெண்டு பேரா ஒர்த்தவங்களா
ரெண்டு பேருங்க
சேரி சேரி சேர் அப்புறோ என்ன நைட்டுக்கு என்ன ஃடிபென்
நைட்டுக்கு இனிமே தாங்க சப்பாத்தி அது மாரி ஏதாது போடணுங்க
சேர் செரி அப்புறோ என்ன மழையா சிஸ்டே மழையா வெயில்லா அதிகமா
மழை எல்லா இல்ல இப்போதைக்கு வெயில் தா அடிக்குதுங்க
வெயில் நல்லா இருக்கி அடிக்குது
உம் ஆமாங்க
இங்கியு காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு
ஆ ஏதோ சவுண்டு கேக்குற மாரி இருக்குன்னு சொன்ன
ஆ காத்து நல்லா காத்தா இருக்கு
உம் சேரி உம் நீங்க இப்ப தீபாவளி அப்பல்லா என்ன மாரி எல்லா பலகார ஏதாச்சு பண்ணுவீங்களா
நாங்க எப்பவுமே மோஸ்ட்லி முன்னாடி எல்லா முறுக்கு எதா சுட்டு தருவோ இப்ப எல்லா யாருமே சாப்டவே மாட்றாங்க
கடயில்ல வாங்கிப்பீங்களா இல்ல வாங்
கடயில்ல இல்ல எப்பயாவுது வேணா செய்வோ ஆனா வட இந்த சுழியன் கேசடி ஃகுலோப்ஜாம்
ஆ
இது மட்டு கன்ஃபார்மா செஞ்சுருவோ நான்வெஜ் எடுப்போ நாங்க அன்னைக்கி
ஆ அது எடுப்பாங்க
உம் இல்ல செல சைடு எல்லா இது எல்லா எடுக்க மாட்றாங்க
ஆ ஆமா ஒரு சில இதெல்லா சாம்பார் தான் வப் பாங்க தீபாளி
உம் இப்ப எங்க அம்மா வீட்க்கு எல்லா எடுப்போ எங்க ஹஸ்பண்ட் வீட்லல்லா எடுக்க மாட்டாங்க
ஆ ஓகே
நீங்க என்ன எல்லா செய்வீங்க
நாங்க என்ன பண்ணுவோ தீவாளி அப்போ ம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸ துணி எல்லா எடுப்போ
டிரெஸ்ஸ எடுப்போண்டு சிஸ்டர் அத சொல்ல மறந்துட்ட பாருங்க
ஆ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுப்போ அப்றமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நமக்கு தேவையான அந்த ஆ மாமியார் கூட இருந்தப்ப அந்த முறுக்கு
ம்
இந்த சுழியோ அதெல்லா பண்ணாங்க இப்போ நாங்க மட்டு தனியா இருக் க்கனால கொழந்தைங்கல கவனிக்கிறக்கே நேரோ சரியா பேருது அதனால ஏதாது து தீபாவளி வந்தாலே ஒன்னு அம்மா வீட்டுக்கு போயிறது இல்லன்னா மாமியார் வீட்டுக்கு போயிறது அந்த மாரி ஏதாவது பண்டிகை போவோ நாளைக்கு வீட்ல இருக்க கெடையாது நம்ம மட்டு என்ன இருந்து பண்ணிக்கிட்டு அப்டின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆளு வீட்டுக்கு போயி அங்க பண்டிகைய வந்து செளிப்ரட் பண்றது அந்த மாரிதா இருக்கு இப்போதைக்கு இன்னு கொஞ்ச நாள் போனக்ப்றோ ஆ ஆமாங்க இன்னு கொஞ்ச நாள் போனக்கப்றமேனா ஆ ஆமாங்க
கேள்லா பாபிபியா பா பாயா
ஃபர்ஸ்டு வந்து பைய
ம் ரெண்டு பேருமே சின்ன பசங்களா ஏ கேக்குறன்னா உங்களால வேலையே செய்ய முடிலையே ரொம்ப சின்ன பசங்களோன் கேக்குற
ஆமாமா ஒருத்தனுக்கு வந்து மூணு வயசாகுது
ம்
பாப்பாவுக்கு வந்து ஒன்னேகால் வயசாகுது
ஓ சரி சரி
அதனால ரெண்டு குட்டி குட்டி ரெண்டு ஒரே போலதா இருக்குங்க பாக்க ரெண்டு பேரு ரெட்ட கொழந்த மாரி இருக்குங்க பாக்க கறதுக்கு எல்லா பாக்குறதெல்லா ரெண்டு ட்வின்ஸா டவின்ஸானே கேப்பாங்க
ஏ பைய கூட ரெண்டே முக்கால் வயசுதா ஆது
ம்
சின்ன பையந் தா
ம்
நாங்களு எங்க அம்மா வீட்டுக்கு தா வந்துருவோ
ம் பொங்கலா
ம் பொங்கல் அப்பல்லா என்ன பண்ணுவீங்க இங்க எங்க அம்மா வீட்டு சைடு மோஸ்ட்லி இந்த சைடு வந்து நல்லா கொண்டாடுவாங்க சிஸ்டர் நாங்கலா என்ன செய்வோன் வச்சிக்கோங்கள நா பொங்கல்லா நீங்கலா எப்படி வைப்பீங்க கேஸ் அடுப்புல தான வைப்பீங்க
இல்ல தல பொங்கல் அந்த மாரினா வீ வீட்டுக்கு வெளிய கோலோ போட்டு அந்த மாரிதா வெப்பாங்க காலைல அதிகாலைல மத்தபடி நா நா ம் நம்ம எல்லா நெறைய வேர் வீட்டுக்கு வந்துருக்காங்க அப்டின்னா வெளிலதா வப்பாங்க
ஆ ஆமா நாங்கல்லா வந்து சூரிய பொங்கல்னு வெப்போ அங்க இங்கல்லா அம்மா வீட்லலா சூரிய பொங்கல்னா எல்லாருமே அந்த ஊர் ஃபுல்லாவே தெருவுலதா வைப்பாங்க
ஓ அப்படியா ம்
போட்றோல்ல அந்த எடத்துகிட்ட
ம் ஊர்ல உள்ள எல்லாருமே அந்த மாரிதா வப்பாங்களா வீட்டுல யாருமே பண்ண மாட்டாங்களா
ட்டுல யாருமே பண்ண மாட்டாங்க
சேரிங்க செரிங்க
சேரி சேரி நீங்க அப் என்ன எப்டின் வெச்சிக்கோங்களா முன்னாடில வந்து ம் அந்த பானை வெக்கிறதுக்காக அடுப்பெல்லா கட்டி மூணு கல்லு வெச்சி அது ஒரும் இது மாரி கட்டுவாங்க கல்லு மாரி இப்பப்ப மழக்காலோ அதெல்லா வருது இப்ப இப்பெல்லா எப்டின் வெச்சிக்கோங்களே மோ ரெண்டு அடுப்பு வாங்கிக்கிறது வெளில அ வருசத்துக்கு பொங்களுக்கு மட்டு யூஸ் பண்ணிட்டு மறுபடியு தூக்கி வெச்சிருவோ அடுப்புக்கு நல்ல சாணி எல்லா போட்டு மொழுகிட்டு பட்ட அடிச்சி கோலம்லா போட்டு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு பொங்கல் வெச்சிட்டே இருப்பாங்க ஊருக்கு சாமி தெருவுக்கு வரும்
ம்ம்
சாமி கொண்டு வருவாங்க அப்பறோ அந்த மார்கழி மாசோ ஃபுல்லாவே எங்க ஊர்ல வந்து பஜன சொல்லிட்டு வருவாங்க பசங்க சின்ன பசங்க எல்லா பஜன பாட்டு பாடிட்டு வருவாங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்க பொங்கல் அன்னைக்கு என்னன்ன ஒவ்வொருத்தங்களும் ஒன்னொன்னு செஞ்சு குடுப்பாங்க பசங்களுக்கு எல்லாத்துக்கு குடுப்பாங்க அந்த சைட்லா அந்த மாரி இல்லல்ல
விளையாட்டு போட்டி தா வெப்பாங்க
ஆஹ் இந்த நாங்க கூடோ இந்த இந்த வர்ஷோந்தா வச்சோ ஆ
ம் மறுநாள் விளையாட்டு போட்டி வப்பாங்க மறு பெருநாள் வந்து எல்லா பொங்கல் பிஸியா இருப்பாங்க மறுநாள் எல்லாத்துக்கு
மாட்டு ப் போல மறுநாள் லீவுன்றனால
அந்த செலிப்ரேஷன்ல்லா இருக்கு
ஹாஹா
கொழந்தை ஏதோ பேஸ்து
ஆஹ் சொல்லுங்க நீங்க என்ன செலிப்ரேஷன் பண்ணுவீங்க
கோலம் போட்டி வெக்கிறது
ஹ் ஓ செரி செரி
அந்த மாரி நா பேசுறது எனக்கே கேக்குது ஆஹ் எங் இங்க வெக்க மாட்டாங்க எங்க அம்மா வீட்டு சைடு வெப்பாங்க
எங்களுக்குமே முன்னாடியெல்லா அந்த மாரி இல்ல
உம்
ஹ நாங்க போட்டி வெக்கணு வெக்கணு எத்தன எத்தன வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த தா இந்த முடிஞ்சில்ல பொங்கலு அப்ப சிம்பிளா வெச்சாங்க விளயாட்டு போட்டி ஆனா மாடு வுட்றது மாட்டு பொங் பொங்கல் இதெல்லா உண்டு, எங்களுதுல மாடுல்லா வுடுவாங்க மஞ்சுநீராட் டு விழா இதெல்லா வந்து நல்லா சூப்பரா இருக்கு, ஆ, ஆமா ஜல்லிக்கட்டுனா அந்த மாரி பெருசா நடக்காது வீட்ல உள்ள மாடு இருக்குல
ஆமாமா
அதெல்லா வந்து சாமி கும்பிட்டு அ அதுக்கு தீபாரதன எல்லா குளிபாட்டி எல்லா பண்ணிட்டு ச மாட அவுத்து விடுவாங்க மாடு வுடுற அன்னைக்கி மா மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கி எல்லா மாடயு குளிப்பாட்டி பொட்டெல்லா வச்சு அதுக்கு மாலையெல்லா போட்டு சாயந்தர வந்து இதே மாரிதா மாட்டுக்கு வெளியில பொங்கல் வைப்போ சாயந்தர ஆறு மணிக்கு
ம் மாட்டு பொங்கல்லா நாங்க செலிப்ரேட் பண்ணதுதில்ல
ஆ ஆ
அதனாலதா கேக்குற
இந்த சைடுல இதல்லாமே உண்டு நல்லா இருக்கு சாயந்தரோ பொங்கல் வச்சதுக்கு அப்பறோ அந்த கொழந்தைங்க எல்லா அந்த டிரம்ஸ் எல்லா வச்சிருப்பாங்கல்ல
ம்
அதெல்லா வச்சு போயிட்டு
ஹ
அப்ப நான்வெஜ்ஜு நீங்க ப தீபாளிக்குல்லா எடுப்பீங்க அ நீங்களு
ம் எடுப்போங்க
செரி செரி நாங்களே எடுப்போ ஹஸ்பண்ட் வீட்டு சைடுதா எடுக்க மாட்றாங்க
ஆ
இப்ப ஆடி மாசோ கோ இது பண்ணுவீங்ளா செலிப்ரேட் பண்ணுவீங்ளா ஆடி பதினெட்டு ஆடி இருபத்தெட்டு இதெல்லா ஆடி பெருக்கு இதுக்குலா
ஆடி பதினெட்டுங்ளா அது வந்து என்ன கொண்டாடுவோ அதுல ஆ, ஆமா அது எங்க பெரிம்மா வீட்ல பண்ணுவாங்க நாங்க ஆடி பதினெட்டுனாலே அங்கதா இருப்போ, ஏதோ ஒரு சாமி கன்னி சாமி அந்த மாரி கும்பிடுவாங்க அவங்க வீட்ல
செரி, செரி, ஆமா ஆமா அது வந்து அந்த அடை எல்லா சுட்டு வச்சு பொங்கல்லா செஞ்சுவச்சு ட்ரெஸ் எல்லா எடுத்து வச்சு
அதுதா அது இந்தெந்த கலவலா பண்ணுவாங்க பொரி அந்த பழோ அதிரசோ வடை அதெல்லா போட் டு ஒரு கலவ மாரி குமிச்சு ஆளுக்கு ஒரு ஒரு கைல குடுப்பாங்க
சிஸ்டர் இருங்க எனக்கு வேற ஒரு கால் வருது நா இருங்க பேசிட்டு வரே
ஓகே
ஓகே அச்சு அம்மா